ஹலோ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா
ஹலோ
அல்லோ ஆ கேக்
கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்குளுக்கு கேக்குதா ஆ என்ன என்ன பண்றீங்கப்பா
கேக் வேல்லி வேல செஞ்சினுகிறங்கா
ஆ வன்ட்டிங்ளா வேலமேலந்து ஓகேமா வேல மேலந்து வன்ட்டீங்ளான் கேட்டே ஓ என்ன இப்போ ஷிஃப்டா
ஆ இப்பதா சாட்டாயிகிது
என்னா என்ன வேல செய்றீங்க நா வீட்ல அப்டியா நா வீட்லதா இருக்கே
அப்புடியா சாப்பாட்லா செய்யமாட்டீங்ளா
ஆமா ஆமா ஆ சாப்பாடெல்லா செஞ்சு முச்ட்டே இப்ப தோச எதா இட்லி எதாவ்து செய்யனு அவ்ளோதா
ஆ
தோச இட்லி இல்லேனா சப்பாத்தி எத் டோ அந்தட் அந் டைம்கு என்ன இருக்கோ செஞ்சிக்க வேண்டித்தா
ஆ எதுருக்க எது நல்லா செய்வீங்க நீங்க
நா எல்லாமே நல்லா செய்வே
அப்டியெல்லா இல்ல ஒன்னுதா செஃப்பாக்கா நீங்க
ஆ ஷெஃப் எல்லா கெடையாது ஆனா ஹாஸ்டல்ல ஒர்க் பண்ணிட்ருந்தே அதனால எல்லாமே நல்லா செய்வே
அப்புடியா எந் ஆஸ்டல்னா பாய் பாய்ஸ் ஆஸ்டல்லா கேஸ்
கேல்ஸ் ஆஸ்டலு
ம் இப்பவு இப்பியு ஒர்க் பண்றீங்ளா
இப்போ இல்லப்பா இப்ப இப்போ ஒரு டூ மந்த்ஸா வீ்ட்லதா இருக்கே கொஞ்சோ ஒடம் முடியலன் சொல்ட்டு வீட்லதா இருக் மத்தபடியெலா வேல செஞ்சுட்ருந்தே
ஆ எவ்ளோ சேலரி
டுவெண்ட்டி ஃபைவ் குடுப்பாங்க
ம்
ம் ம்
ந நானா என்னானா சாமி ஆஸ்டல்ல
என்னம்மா என்னென்ன சமைப்பீங்கன்னா கால்ல ஏழுக்காலைல நாலு மணிகு ஏந்துகுணு
ஆ
ஆ ஃபஸ்ட்டு காலைல வந்து டிஃபனு டிஃபனுகு இப்ப பொங்கல் செஞ்சாப் பொங்கல்கு ஒரு செட்னி செரிங்ளா அதுக்கப்றோ சாம்பாரு சாம்பாரு வெச்சுட்டு சாப்பாடு வெச்ட்டு காய் ஒன்னு இன்னா கூறு பேருக் செய்னு ஏ கால்லே மத்யோ நைட் மூன் மேலக்கோ
ஆ இப்ப சொன்னது கால்லே கால்லைக் மட்டு்ம்மா
கால்ல மத்தியானத்துக்கு
அப்டியா நைட்
ஆ நைட்டு வந்துட்டு தோச சப்பாத்தி இட்லி எது இருக்கோ அத்தன பேருக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஆளுக்கு நாலு நாலு மூணு மூணு சப்பாத்தி நாலு நாலு சப்பாத்தி சுடணு
ம்
ம் சுற்று சுடுசன்னா செய்யணு இல்லனா பட் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணு
ஆ
அதுவு சேகு எல்லாமே செய்வே நானு
நீங்க மட்டமா உங்க கூட வேல செய்றவுங்க ல்லா இல்லையா
ஆ ஒரே ஒரு ஹெல்பர் இருப்பாங்க எனக்கு
ஒரே ஒரு ஹெல்ப்பரா
ஒரே ஒரு ஹெல்ப்பரு அவுங்களு அதே அவுங் வந்தனே னை அவுங்களு அடிக்கடி லீவ் போட்டு போட்டு போட்டு லீவ் போட்டுருவாங்க எப்ப பாத்தாலு லீவ் அவுங்க அவுங்க வரல சப்பாத்தி பண்றப்பா அன்னைக்கெல்லா நானு நைட்டு பத் முன்ப எட்டு மணி குடுக்குறதுக்கு அவாடி மூணு மணில செய்ய ஆரம்பிக்கணு நா எண்பது பேருக் ஸ் சமிக்கணுமே ஒரு எண்பது பேருக்கு ஒரு ஆளுக்கு நாலு நாலு சப்பாத்தி ன்னா கணக்கு பண்ணுங்க எவ்ளோ ஆச்சு
நீங்க ஒரு ஆள் எப்டி சமைப்பீங்க
என்ன பண்றது அப்டி செஞ்சுதா இப்ப கொஞ்சோ ஒடம்பு முடியாம போயிருச்சு எனக்கு அது என்ன பண்றதோ ப்ளோ அஞ்சு மாவு போடணு ஏழு கிலோ மாவ பெசையணு அது வுக் நல்ல பெசிஞ்சு வக்கணு ஊற வக்கணு உருட்டணு சுடணு ஒரு பக்கோ சன்னா செய்யணு அ
சாப்பிடுறது ஈசி
சாப்பிடுறது சட்டுனு தா நா செய்யணுமே ஹெல்ப்
இப்பய இப்ப நீங்க லீவ் போட்டீங்கள யார் செய்வாங்க
யாரோ செஞ்சுகிட்டு போ என்ன பண்ணுவாங்க தெரிமா அந்த ஹெல்பர் என்ன பண்ணுவாங்க சப்பாத்தி செய்றேம்ல வேணானு லீவ் போட்டுருவாங்க ஓ வாரத்துல மெனு இருக்கு இல்லயா சப்பாத்தி எதாது செய்றே இந்த வாரோனு சொல்லு போது அந்த வாரத்துல வேணுன்னு வரது இல்ல அந்த மாரி பண்ணுவாங்க இட்லி ரோ இட்லி கிட்லி பண்ணு போது பட்டுனு ந வந்துருவங்க இட்ல ஊத்தி வக்கிட்டு தான வந்துருவாங்க
ஆ எத்தி எ வாரத்துல எத்தி நாள் சப்பாத்தி
வாரத்துல ஒரு ஒரு நாள் பூரி ஒரு நாள் சப்பாத்தி திங்கங் திங்க கெழம தோச செரியா ஆ து து திங்ககெழம தோச இல்லன்னா இட்லி ரெண்டுல ஒண்ணு எதாவது செரியா ஆ செவ்வா கெழ ம ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
செவ்வாகெழம வந்துட்டு அதா தோசய திங்கெழம போட்டா செவ்வாகெழம இட்லி செரியா கேக் ஆ புதன்கெழம வந்து சப்பாத்தி என்ன ஆ அப்பறோ புதன் கெழம சப்பாத்தியாச்சா வியாழக்கெழம வந்து அடா தோச
அட தோசயா
க இன்ன அதுக்கப்பறோ ராத்திரி அட தோ ஊ நானே ஊறவப்பே அரிசி கூட இப்ப வெறு உழுந்த பருப்பு எல்லா போடாம கடலபருப்பு, தோரம் பருப்பு எல்லாமே ஒரே இதுல ஊற வச்சு அரிச்சு எடுத்தா அடா தோச
ஆ
வச்சாசா ஆ வெள்ளிக்கிழம என்ன பூரி வெள்ளிக்கிழம பூரி என்னா கலம ஃப்ரைடு ரைஸ்சு ஞாயத்துக்கிழம சிக்கனு கிக்கனு அது எல்லாமே அது மதியானத்துல ரஷோ சிக்கனு எல்லாமே செய்யோ ஐயோ வெறுப்
அப் நீங்கோ நீங்க இங்க வேல செய்ச சொல்ல வீட்டுக்கு வீட்டுல யாரு சமைப்பா
வீட்ல நானு செஞ்சத எத்துன் போய்டு வீட்ல போயி தென செய்ய மாட்டே வீட்டுங்கீழ் செஞ்சு கொண்டு போயிடுவே இவ்ளோ எல்லா செஞ்சு குடுத்துட்டு திருப்பி வீட்ல எப்டி செய்றது நானு
ஆ பார்சலா
ஆ வீட்லுக்கு இல்ல நா கொஞ்சோ சாப்ட்டு கொஞ்சோ எத்துன்னு போயிடுவே
அவ்ளோலா செஞ்சு திருப்பி வீட்ல போய் சமைக்க முடியுமா
அ ஆ
ஆ நீன என்ன வேல பார்க்கிறப்பா
ஓ இதுவா ஓ அது கோயில்ல எங்க மாரி இங்க இங்க கற்பூரோ சாமி கும்பணுல அங்க கர்பூர கீழயேத்தாம பாத்துக்கணு
என்ன சா கர்பூரோ ஏத்துறத்தில்ல
கர்பூரோ வந்து சோ சோ அந்த கீழ ஏத்திடுவாங்க அதுக்கு இடோ இருக்கு அங்க தா ஏத்தணு கீழ ஏத்தா இப்டி ஏத்தாம பாத்துக்ணு
ஆ
மழையா அங்க
இல்ல மழையே இல்ல
இங்க புயல் அடிக்குது இன்னு கொஞ்ச நேரத்துல மழ பிச்சுக்கு எந்த ஊருக்கா நீங்க
ஊரு சென்னைதாப்பா
சென்னையா வீ வீடு வாடகையா இல்ல சொந்த வீடா
வாடகதா
வாடகையா
வாடக வீடுதா
எவ்ளோ மாசோ ரென்ட்டு
வீடு ரென்ட்டெல்லா பன்னெண்டாயிரூவா பன்னெடா ரென்ட்டு கரண்ட் பில் மூவா ஆ மூவாயிர ரூபா கரண்ட்டு பில்லு மாசோ அதே பதினஞ்சாயிரரூபா கிட்ட வந்துரு ஆமா ஆமா மாசோ ரென்ட்டு ஆமாங் யூனிட்டுக்கு ஏழ் ரூபா வாங்குவாங்க
அப்படி ஓ மாச பன்னென்னா எப்டி யா அதுக்கே தனியா சம சம வேலைகு போணும் போலையே
என்ன பண்றது
இ வீடு எப்டி இருக்கு பெருசா இருக்குமா இதுக்கே பன்னென்டு
ஆமா ஆமா சிட்டிலலா அப்படித்தானே அவயெல்லா அவயெல்லா கொறைக்க மாட்டாங்க அவுங்கதா வீடு கட்டு வச்சு வாடக சம்பாதிக்கதான
அவுங்க வேலக்கே போதல்லையா இப்ப
அவுங்க யாரு போ மாட்டாங்க எல்லா வீட்லதா இருப்பாங்க இதே மாரி இதே மாரி இன்னொரு வீடு இருக்குதே
ஆ
சாம்பாச்சு வீட்டுல உக்காந்துருப்ப எல்லாரு வர்லா ஆமா
ஒன்னொன்னு இருவத்தி நாலு இருவத்தி நாலாயிரோ
இல்ல இல்ல அந்த வீடு பதினஞ்சாயிருபா பக்கத்துல இருக்கிறது கொஞ்சோ பெருசா இருக்கு ஹால்லெலா நா பதினொன்பேரு ம் அதா அவ்ங்க வேலைக்கே போறது இல்லேயே போறதில்ல அவுங்கெல்லா ச என்ன பண்றது எப்டியோ ப் போட்டோ என்னா நம்ம வாடக இருக்கம் நம்ம காச குத்துட்டு செவனேன்னு இருக்க வேண்டிதுதா என்ன சொல்ற
ஆ எங்கக்கு என் எத்தினி முன்னாடி எத்தனி டிகிரி முடிச்சுக்கிறீங்க நீங்க
என்னது நா டிகிரி எல்லா முடிக்கிலப்பா
எ எத்தனா வரையுந்தா பச்சீங்க
நா பிளஸ் டூ தா முட்ச்சிருக்கே நீ நீ என்ன படிச்சிருக்க நீ நீ என்ன படிச்சிருக்க நீ என்ன படிச்சிருக்க
நா இப்பதா காலேஜ் செகண்ட் இயர்
அப்புடியா காலேஜ் போய்ங்கின்னா வேல பாக் கிரியா ஆ செரி செரி ஏதோ ஒன்னு பண்ணணு இல்ல வேற என்னாப் பண்றது அப்பா அம்மா இருக்காங்களா
ஆஹ்
அப்பா அம்மா இருக்காங்க ஒரே ஒரே ஒரே பையனா ஒரே பையனா அலோ
ஆ சொல்லுங்க்கா
ஒரே பைய நான்ன
ஆமா ஆமா நீ வையி பாகெடு தான அது ஒண்ணாவாது உன்கு பசங்க இல்லயா பசங்க எத்தினி பேரு
என்க் ஒரு பாப்பா
பாப்பாவா எத்தினாவுது படிக்குது
ம் எய்த்து
எய்த்தா கவ்ர்மெண்டா பிரைவேட்டா ஸ்கூல்லு
ப்ரவேட்டு
எவ்ளோ அதுமியா எகுருமே காசு
என்ன பண்றதுப்பா படிக்க வெக்கதுதானே ஆவ்னு ம் இப்போ வந்து நா இப்ப வந்து அம்பத்தி ரெண்டாயிரோ அத கட்டிக்குது
அம்பத்தி ரெண்டா ஐயோ அம்பத்தி ரெண்டு பன்னிர் ரெண்டாயிரோ வாடக ஏங்கோ எங்எகுறுதேக்கா பில்லு
இன்னு வருஷத்துல ஒரு நாள் தானே பீஸ்சு ரெண்டு வாட்டி கூட கட் லா இப்ப வந்து இரு இருவத்தி அஞ்சாயிருவா கட்டிக்குது இன்னு இருவத்தஞ்சாயிருபா கட்டணு அ கட்டிட்டானா ஒண்ணு இருக்காது அப்றோ அதுவு நான் நாலு மாசோ அஞ்சு மாச டைம் இருக்கு கட்டீக்களா இல்ல இல்லப்பா அவ்ங்க சைக்கிள் இருக்காவ்ங்க சைக்கிள்ள போய்டுவாங்க
அப்டி கிட்டையா ஆ ஸ்கூல் கிட்டியா
அங்கர்ந்து ஒர் பத்னஞ்சு நிமிஷோ
ஆ ஆ சே
செரி செரி
அ ஆ
அ சொல்லுபா நீ உன்க்கு எத்தன பேர் அக்கா தங்கச்சிங்க
நா ஒர்த்தந்தா
ம் ஒரே பையனா அக்கா தங்கச்சி இல்ல சன் தோசொ சந்தோசொ எந்த ப்ரச்சனையு இல்ல அப்போ
நாடகல்லா பாக்க மாட்டீங்ளா நீங்க
பாக்க மாட்ட எங்க என்ன டயாடா இருக்குத்னால எதுவு பாக்கற்தில்ல வீட்ல சமிய அது வேல இந்த வேல இருக்கோ இல்லையா எதுமே பாக்கற்த்துக் கொஞ் நேரொ அப்டியே காத்தோட்டமா வெளிய வந்து ஒக்காந்துர்றது
ம்
காத்தே இருக்க மாட்டேன்து வெ அனலு வேற வீட்ல அத்னால வெ என்னதா ஃபேன் ஓட்னே இந்தாலு அந்த ஃபேன் காத்தே வந்து வெக்கெ
வெளிய வெளியலா போ மாட்டீங்ளா நீங்க ஃபேம்லியாலா
எப்யாச்சுந்தா அனா அதுக்காக அப்பப்போ போ முடிமா
சென்னைய்லே இர்க்குறீங்கோ பீச்சி பக்கத்திலே இருக்குது அதுல போ மாட்டீங்ளா
அடிக்கடி பீச்சுக் போ முடியுமா எப்பயாத்தா போ முடியு
ஓ பீச்சி இப்ப சென்னையேந்து அது சொம் பீச் எப்டி பக்கத்து வீடு மேறியது
அ இல்ல இல்ல அடிக்கடி பீச்சுக் போனா ஆய்ருபா ஆய்ருவா ரெண்டாய்ருபா வேணு எங்கிர்ந்து போறத்து
பீச்சிக்கி போறதுக்கு ரெண்டாய்ரு வேணுமா இது இன்னா பண்ணுவீங்க ரெண்டாய்ரோ நாங்க நாங்கல்லா ஃப்ரீயா தான போய்ட்டு வருவோ
வண்டில பெட்ரோல் போ நீ தனியா போற ஃப்ரீயா போயிர்ற ஃபேமிலியோட போனா பசங்க எதா பா எதா கேப்பாங்க சாப் புண்ணு வெளாட்ன்னுன் இல்ல
ஆ அப்போ காலேஜ் படி செலவ் லேட் ஆய்ச்சுனா அவுள்தா பீச்சிக் போய்டுவ
ம் ம் ம் எங்க பெசன் நகர் போவியா மரி மெரினா பீச் போவியா
மெரினா பீச்
செரி செரி செரி ம் அப்றோ வேற என்னா ரொம்போ சந்தோஷொ ஆமா மா
ஏ அதுக்கப் டுவல்த்து அப்றொ ஏ படிக்ல
படிக்கில மேரேஜ் பண்ட்டாங்க அவ்ளோதா
நீங்க சொல்ணு நாங்க படிக்கனுன்னு
சொன்னாலு என்ன நம்ப பேச்ச யாரு கேப்பாங்க யாரு கேக்க மாட்டாங்க
கூட பொறந்தீங்க யாரு இல்லயா
ம் ஒர் தம்பி
அவுங் அவுங்ளுக்கு கல்யாணொ ஆயிச்சா
இல்லல்ல பச்சினுக்குறா இப்பதா படிக்கிறா
இப்பதா
படிக்கிறா டிகிரி
ஒன்னு கேக்கலக்கா
ட டிகிரி ஃபைனலியர் படிக்கிறா
டிகிரி இப்பதா தேடியரா ஃபஸ்ட்டு டிகிரி இப்போ படித்த தேடியர் படிக்கிறாங்கொ அப்போ உங்குக் ரொம்போ சீக்ரமா கல்யாண ஆயிட்டுகுதே
யாரு
உங்களுக்கு
புரில எனக்கு
இப்போ உங்கள அப்போ சீக்ரமாவே கல்யாண பண்ட்டுகிறாங்கோ
ஆமா ஆமா
உங்க தம்பியே இப்பதா உங்க இப்பதா தடியர் படிகிறான்றிங்கோ
நெக்ஸ்ட் பிளஸ் டூ ரிசல்ட வராமலே கல்யாண பண்டாங்க
ரிசல்டு வராமலே கல்யாண பண்டாங்களா
ம் அது அப்டிதா பண்டாங்க
எவ்வளக்கா மார்கு
நானா
ஆ
எப்பா மறந்து இரு சொல்ற ஞாபடுத்தின்னு சொல்ற இருக்கிறச்சு இருக்குற இதுல அதெல்லா ஞாபக இருக்குதான்ன
அக்கோ மார்க் அதென்ன கா மூணு நம்பரு
இரு இரு ஒரு நிமிஷோ நா காட பார்த்து சொல்ற
என்னமோ காலேஜ் பசிச்சிட்டு வலிசயா கெட்டா பரவால கடைசியா படிச்சது அதுவே மறந்துட்டா எப்டி
போடா நேத்து என்ன சாப்ட்டனே மறந்து போகுது வர வர